நக்கம் தோழி
ஆ வணக்குன் தோழி நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லாருக்கே வீட்டு எல்லாரு எப்டி இருக்
ஆ எல்லாரு நல்லா நன்றாக இருக்காங்க நீங்க உங்கள் வீட்டில் எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லார்க்கோ தோழி எனக் ம்ம் இன்னைக்கிப்பு இன்னிக் என்ன ப்ளான் தோழி இன்னிக் என்ன அதாவ்து காலைலே என்ன சமிக்கிறது அப்படின்றத எதுவு யோஸ்ச்சு வச்ட்டீங்னா
டெல்லா சமச்சு முடிச்சாச்சே டிக்கன் ஆ சமச்சாச்சு
என்ன சமையல இன்னிக்கி
சிக்கன் கொழம்பு இட்லி
ஆ பரவால்லைங்க அருமையான சாப்பாடு காலய்லியே
உங்கள் வீட்ல
ஆ இனிமேல் தா தோழி செய்யணு பாத்தீங்னா காலைலே இட்லி தாவ் ஊத்தன்ங்கே இட்லி தா ஊத்தணு
ஓஹோ
அன் டின் க்லீனா வழக்கம் போல சட்னி சாம்பார் அந்த மாரிதா ஏதாவ்து பண்ணனு
அப்படியா சரி
ஆமா இது இப் போ எ எங்க ஹஸ்பண்ட் வேற இப்ப இந்த கோவிலுக்கு கொஞ்ச அ பால்கொட எடு க்கறது அந்த விசேஷ இருக்கு அதனால நாங்க எல்லாரு விரதத்துல இருக்கோ ஆ ஆமா அதனால எல்லாரு விரதத்துல இருக்கிறோ
ஓ அப்படியா எல்லார ஊர்லயு இப்ப திருவிழாதா போயிட்டு இருக்கு போல
ஓ அப்படியா ஆக்சுவலி நா வந்துட்டு ஏ எனக்கு தெரிஞ்சு நா மேரேஜ் ஆனதுல இருந்து இதுவரைக்கு வந்து இந்த மாரி நாங்க பால்கொடல்லா எடுத்து கோவிலுக்கு நேத்துகடன் அத மாரி எதுவு பண்ணது இல்ல
ஓ இதா மொத
சேரி இதா ஃபஸ் டைம் ஆமா இதா ஃபஸ் டைம் ஆனா கோயிலுக்கெல்லா போவோ வரு கொல்லுவோ அதெல்லா ஓகே தா அ எங்க எங்கள இந்த சொல்லுவாங்கள இந்த விசேஷ நாள்ள காவடி எடுக்கிறது அந்த மாதிரி எல்லா இல்ல ஐயப்ப ப்பன் கோவிலுக்கு மட்டும் வர இது போடுவாங்க மாலை போடுவாங்க எப்போது
ஆ வருஷ வருஷமா
ஆமா அது போடுவாங்க ஆனா இதுதா எங்களுக்கு முத தடவ நாங்க கோயிலுக்கு பால் காவட்டி எடுக்கிறது
சேரி சேரி சேரி செரி
சின்ன பாப்பாவுக்கு உடம்புக்கு முடியாம இருந்தாங்க ரொம்ப உடம்புக்கு முடியாம இருந்தாங்க ஆ ஒ போன வர்ஷோ ஆ வே ஆமா அதனால எந்திச்சு நல்லா நடக்குவாங்க ஓடுவாங்க அந்த மாரி இருந்தவங்க திடீர்னு நடக்கலா இல்ல சும்மா அப்டியே தவழ்ந்து போற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப உடம்பு
அச்சோ அச்சோ ம் ம்
அதனால இவங்கக்கு சாமிக்கு வேண்டி இருந்தருப்பாங்க போல நாங்க அங்க நா ரொம்ப ஒரு அஞ்சி டாக்டர் போல நாங்க கன்சல்ட் பண்ணோ பாப்பாக்கு அ செல டாக்டர் வந் து என்னென்னமோ சொன்னாங்க மூளை காய்ச்சல் அந்த மாதிரி எல்லா சொல்ட்டாங்க ஆதுல ரொம்ப ரொம்ப முடியல ஆனா பாப்பாவுக்கு ரொம்ப முடியல எழுந்து நிக்கவே மாட்டாங்க அ சின்ன பிள்ளைங்க பொறந்த பிள்ளைங்க மண்டி போட்டு போகு இல்லையா அது போலவே மண்டி போட்டு போனாங்க அ ரொம்ப ரொம்ப மன மன ஒரு அழுத்தத்துக்கு நாங்க எல்லாருமே வந்துட்டோ அப்புறந்தா இன்னொரு டாக் டர் மன்னார்குடியில ஒரு டாக்டர் ஒருத்தங்க நம்ப ஊடகங்கள் வழியா வந்து வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா அது மூலியமா அந்த டாக் டர் வந்து எங்களுக்கு அறிமுகம் ஆனாங்கா சரி ஓகே பாத்தாச்சு ஒரு டைம் போய் அந்த டாக்டரய்யு பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவுங்கள போய் கன்சல்ட் பண்ணோ அவுங்க என்ன சொ சொன்னாங்கனா இந்த இங்க எங்க அதாது நாங்க இருக்கிற ஊர்ல வந்துட்டு டாக்டர் பாத்தோ இல்லையா அவுங்க வந்து குடுத் த டோஸ் வந்து அதிகமா குடுத்துட்டதா சொன்னாங்க
அப்படியா ஆஹ
ஆமா அதிகமா குடுத்துட்டாங்க சோ அதனால வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி நீங்க மருந்த மாத்தி குடுங்கன்னு சொல்லி ஆ அப்டின்னு சொன்னாங்க
செரி டா
அதுக்கப்புறோ நாங்க வந்து அவுங்க குடுத்த மருந்த குடுத்தஒடனே ரெண்டு நாள்ளே பாப்பாக் க்யோர் ஆயிட்டாங்க
பரவாலயே ஆ ம்
நெறையா ஹாப்பினஸ் ஆயிடுச்சு அது ரொம்பவே எங்களக் அதுதா இன்னமு நெனைச்சா அப்டி பயமா இருக்கு அந்த அளவுக்கு பாப்பா பயமுர்த்தி வெச்சாங்க எனக்கே தெரியாது என்ன என் என்னோட கணவர் வந்து கோவிலுக்கு வேண்டியிருக் காங்க அப்டின்னு சொல்லிட்டு
ம் ம் ஆமா யாருக்காக இருந்தாலு பயோந்தா வர செய்யு நல்லா நடந்துட்டு இருக்கு பாப்பா திடீர்னு இந்த மாரி ஆச்சுனா
ஆமா நமக்கு அத நெனைச்சு பாக்கவே எவ்ளோ பயமா இருக்கு பாருங்க ஆ
எ என்னோட பாப்பா கூட அப்டிதா என்னாச்சு கண்ணு பட்டுச்சா திருஷ்டி ஆயிச்சானு ஒன்னோ தெரில
உம் உம் உம் அது மாதிரிதா பாருங்க வந்து இப்போ பாப்பாக்கு வந்து அ கண்ணுப்பட்டு நீங்க சொல்ற மாதிரி கண்ணுப்படுது பிள்ளைங்களுக்கு அப்டின்னாலு அப்டித்தானே ஆகுது
ஆமா
ஆ நீங்க சொல்றது உண்மதா அப் நம்ம வந்து அதெல்லா கவனிக்காம விடுறதுனால வந்து பாப்பாவுக்கு மேபி கண்ணப்பட்ட மாதிரி கூட இருக்குமோ அப்டின்னு நெனைக்குறே அ அவுங்க பாப்பாவுக்கு என்ன பண்ணிச்சு
ஏ பாப்பாவுக்கோந்தா ஊருக்கு போயிட்டு வந்துருந்தோ நைட்டு வந்து ஒரு த லேட் ஆயிடுச்சு பதினொன்ற மணிக்கு மேல ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு நல்லா வெளாடிட் டிட்டு ஊர்ல வெளாடிட்டு நல்லா இருந்தா இங்க அங்க ஓடிட்டு ஆனா சாப்பறது மட்டுந்தா கொஞ்சோ கம்மி அடம்பிடிச்சு சாப்டுவா மத்தபடி இங்க அங்கன்னு ஓடிட்டு நல்லா குஷியாதா இருந்தா என்ன ஆச்சுனு தெர்ல நைட்டு பதினொன்ற மணிக்கு வந்தோ சாப்பாடு கஞ்சிலா குடுத்தோ அப்போ கூட சாப்ட்டா மறுநாள் காலைல அப்டியே சோர்வா நடந்து வரா பொறுமையா எப்பவுமே நல்லா குடுக்குடுனு ஓடி வருவா
பாப்பாக்கு என்ன வயசானது அந்த இன்ஸிடென் நடக்கும் பொழுது அந்த ஆமா அந்த அந்த ஒரு
பதி இது ஒன்றர வயசு ஆவுது ஒன்றர வயசுக்கு மேல
இப்போ இப்ப அப்ப இப்பதா நடந்தது அந்த மாதிரி இப்பதா அந்த மாரி நடந்ததுங்கலா உங்க பாப்பாக்கு
ஆமா
நல்லா ஓடிட்டு வருவா திடீர்னு காலையில ஏஞ்சு பொறுமையா சோற் ப்பா ரொம்ப ஒடம்பே முடியாத அளவுக்கு நடந்து வரா எங்க
அப்படியா